ஹலோ ம் கேக்குது உண்மையா உங்க வாய்சு நா சொன்னேல்ல அதே மாரிதா இருக்கு அது உஷான்னு ஒரு பொண்ணு சேம் அ தே மார்தா இருக்கு உங்க வாய்ஸ் நா நா வேணுன்னா ரெக்கார்டு இருக்கூ அவகிட்ட பேசுறது அது பாச த்துல அதலா இருக்கு நா வேணா அம்த்துறே நீங்ளே கேட்டு பாருங்க சின்னதா சேமா இருக்கு சத்திய்மா
சேர் சேரி விடுங்க விடுங்க அதலா எதுக்கு
ம் ம் பாஸ்ட் ஸ் பாஸ்ட் பட் மெமரேபல்
ஓகே அத மறக்கனுங்க மெமர பில் அதலா மறக்னும் ஓகேங்ளா
மறக்னும் முடியாது
ஐயோ முடியிலேங்க உங்களுக்கு என்ன சொல்லன் தெர்லப்பா வந்தா சொல்லிக்லா அத அப்றோ சொல்றே லைக் நா கொஞ்சோ ரொம்ப மோ பாக்லா நா பண் ஒங்கள வந்து அத மறக்க வெக்கற்துக்கு நா ட்ரை பண்றே
ம் நன்றிகள் நன்றிகள் வாழ்த்துக்கள் அது முடியாதுங்க அது நா எப்பிடினா எப்டி சொல்னுன்னா நா வந்து நா வந்து வேற ஒருத்தனை ப்போ சப்போஸ் வந்து நீங்க டிப்ரெஸ்ட்டடா இருக்கீங்க வ ச்சுங்கோங்களே இந்த மாரி ஒதோ ஒன்னு நா வேணுன்னா ஒங்கள பேசி எதாவ்து டிப்ரெஷன்லந்து வெளிய எத்துனு வந்துறா ஆனா நா அப்டி இல்ல யா என்ன நா ஒரு மூடவுட்டாருந்தா கூட என்ன பேசுனாலு நா ஹாப்பியாக மாட்டே நா அதே மார்தா இரு ப்பே நானா இது ஆவ்கி நானா ஹீல் ஆகி நானா வெளிய வந்தாதா உண்டு நா அதே மாரி கேரக்டர் அது உள்ள அதுவே நெனப்பே அதுவே ப இது பண்ட்ருப்பே அந்த மாரி
இப்பதா ஞாபகோ வருது துணிய காயபோல்ல எனக்கு இன்னிக் எங்க அம்மா என்ன செருப்ப கழ்ட்டி அடிக்க போறது கன்ஃபார்மு நா வந்து ஃப்ரைடே வந்து ஈவ்னிங் காலேஜ் விட்டு வந்து குளிக்க போம்போது துணிலா வாஷ் பண்ணி போட்ட
ம் நம் நம்மாஸ்லா படிக்க மாட்டீங்ளா
அன் நா அத நமாஸா லைக்க மஸ் எனக் புர்ல நமாஸ் அப்துல்லா தெரியு ஏ தெரியாது நா என்ன கொழ்ந்தயா
இல்ல நம்மாஸ் தெரியுனா உருது நென்ச்சே நம்மாஸ்னா அதா தொழ்க தமிழ்ல சொன்னே ஆமா லாங்வேஜ் ப்ராப்ளம்ஸ்
யா ஓகே
அதா தொழுக லா பண்ணுவீங்ளா
ஆ பண்ணுவே சம்டைம்ஸ் பண்ண முடியாத காலத்துல மட்டு பண்ண மாட்டோ அவ்ள தா
தொழுக பண்ணுங்க வாழ்க்க நல்லாருக்கு லவ் பண்ணுங்க சார் வாழ்க்க நல்லாருக்கு
அது என்னாச்சு அன்னக்கி வாஷ் பண்ணி லைக்க எப்போமே வந்து நா தண்ணில மறந்து போட்ருவேனா ஸோ வந்து மிஷின்ல போட்டு லைக் அத ட்ரை பண்ணி எட்த்துப்பே
ம்
டூ டேஸ் ஆச்சுது நா இன்னு அந்த மிஷின்லந்து எடுக்கல எங்கம்மா திட்டக்கிட்டேரு க்காங்க டூ டேஸா திட்றாங்க என்னப் பொ ஆ இப்ப வந் து மறுப்டியு என்ன பண்ணிருக்கே ஷாம்பூ தென் லிகுய்ட்லா சேத்து ஊத்திக்கிட்டே ஊத்தி ட்ரை பண் திரும்பி வந்து ஆ லைக்க ஆட்டோமேட்டிக் மிஷின் தா ஸோ வந்து அதுவே பண்ணிக்கு ஸோ வந்து எங்க போட்ருக்கே இப்ப வந்தா அது ஸ்டாப்பாய்ருக்கு காயப்போட்லன் வச்சுக்கோங்ளே எங்க அம்மா எத வச்சு என்ன அடிப்பாங்கன் தெர்ல தொடப்ப கட்டயா செருப்பான் தெர்ல வந்தாதா தெரியு நா அப்டியே உக்காந்துட்ருப்பே போரிங்கா அத பாத் எடுத்து போட்டுக்கன் சொல் மதியா இருக்கு லைக் வந்து
சோம்பேறிக்கே சோறு போட்டவங்க நாங்க
சிட் அவுட் பாய்ட்டு சிட் அவுட்ல இருந்து ஒக்காந் பாக்க ஆப்போசீட்லல்லா பாய்ஸ் ஆனா தங்கச் சோ கொஞ்சோ ஷய்யா இருக்கு டிஷர்ட் வேற போட்றுகேனா சோ கடுப்பா இருக்கு
சாங்ஸ்லா கேபீங்களா வைப் பண்ணுவீங்களா
நாங்க லைக்கு தமிழ் சாங் ப வைப் சாங் இருக்குல்ல லைக்கு குத்துசாங்கு அது நல்லாருக்கு சம்டைம்ஸ் மெலடி தெரியாது
அசன் குளார் தெரியாதா
ம்
அ
ஐ டக்
என்னங்க புரில
ஏ அது எப்டி அசன் கோலார்னா என்னதுன் கேக்குறே அண்ணி காலி சொல்லு ஹலோ
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க இக் நாங்க வந்து நா வந்து சம் இப்பல்லா வந்து ஹிந்தி சாங் கேப்பே நல்லாருக்கு தென் சாங் இந்த சாங் வாசுத்தேன் சொல்ட் சம்திங் சாங் கேப்பே ரீசண்ட்டா
இங்லீஷ் சாங் கேபீங்களா
இங்லீஷ் சாங்லா ரெகுலரா கேக்கறதா ஃபெய்ட் ஆட் லாங் லச்சுடு தென் நான்ஸ் நெறைய இருக்கு பா
ஸ்வெத்தர் வெதர்னு இருக்கு அது கேப்பீங்களா
இல்லல்ல என்னது
ஸ்வெத்தர் வெதர்
ஸ்வெட்டா வெத இல்ல கேட்டது இல்ல பட் சம் ஆ அத்த நா கேப்பே டை வித் ஸ்மைல்
ஆ அதுவு நல்லாருக்கு எனக்கு இந்த டைட் மௌன்டென் இருக்குல்ல அந்த சாங் ஒரு மறக்கவே முடியாது அது ஒரு மெமரிபிள்
ஓ ஓஹோ அப்டி தென் வந்து நா வந்து மோஸ்ட்லி இப்பல்லா வந்து சைனீஸ் கொரியன் கேப்பே ரீசண்ட்டா வந்து மழ கொஞ்சோ ட்ரெண்டிங் சாங்ஸ் கேட்டுட்ருக்கே
அதுல ஒரு லைன் வரு தெரியுமா உங்களுக்கு இந்த டைட் மவ்ண்டன்ல
சொன்னா தெரியு
அதா இருங்க பேபி ஐ லைக் திஸ் ரோலார் கோஸ்டர் மேபி இட்ஸ் கீப் மீ ஹைன்னு வரும் பாருங்க
தெர்ல பாத்து நா கே கேட்டா சொல்றே தென் வந்து மோஸ்ட்லி சொம் மெலக் மெலடி இருக்குல ஓல்டு மெலடீஸ்ஸு நைன்டீஸ் எயிட்டிஸ் சாங்ஸ் இருக் லைட்டீஸ் சாங் சூப்பரா இருக்கு இளையராஜா தென் ம மகு மோ மோஹன் சம்திங் நெறைய சாங் இருக்கு லைக் அண் நெறைய சாங் கேட்பே எனக்கு என்னன் தெர்ல மெலடி கேட்டா கொஞ்சோ இன்னும் ரிலாக்ஸா இருக்கு
ம் ஹிப்பாப் சாங் எதா கேப்பங்ளா இந்த தமிழா ஹிப்பாப் தமிழா ஆதி என்ன நடந்தாலும் ஆ ஹ அதெல்லா ஓஜி அவுங்கல்லா பழைய காலங்க ஆனா சூப்பரா பாடுவாங்க
ஆ அதல்லா நம்ளோட ஆல்பம் சாங்கெல்லா விட்டு போ முடியாதுல்ல
நா உன்ன பாக்க வந்தே உங்கிட்ட பேச வந்தே தவறா பண்ணுங்க அதல்லா இன்னாமா இருக்குன் தெரிமா பாட்டு அந்த கத்திமேல செத்து போவது எந்தன் உடம்பு மட்டுமே அந்த சாங்லா சூப்பரா இருக்
சார் லைக் அந்த டைம்ல அது வைபாவே இருக்கு
மா எங்கிட்ட இப்போ கூட ஒரு வீடியோ இருக்கு சின்ன வய்சு ரொம்ப சின்ன வயது ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அதுல நா இந்த பாட்டுதா பாடிருப்பே வீடியோல
ஆ என்னோட பேக்ரவுண்ட் சம்திங்க்ஸ் சவுண்ட் கேக்குதுன் நெனக்கிறே கொஞ்சோ வெயிட் பண்ணுங்க இப்போ ஓ பேக்ரவுண்ட் கேக்குதா இப்ப இல்லல்ல ஓகே எங்க அம்மா வந்துட்டாங்க இப்ப வந்து கத்திட்ருக்காங்க
ஆனா ரொம்ப மியூசிக்ல பாருங்க எப்டி சொல்ணுனா நால்லா ஒரு பிஸ் சும்மா கார்ல போற வச்சுக்கங்ளே நாலு பசங்க நா வைட் பண்ண ஆரம்பிச்சா அவ நாலு பேர் பேசர்து கூட கேக்காது அவ்ளோ கத்துவே அப்டிதா எத்துனு போய் நா வந்து வு விட்டே வைபுலே எத்துனு போய் விட்டே நாலு பெல்ட்டி அடிச்சுது ஒன்னு ஆவுல நல்ல வேல ஒரே ஒரு பையனுக்குதா ஒரு ஃபோன் தொலஞ்சிருச்சு அது ஏரி அது ஒரு ஃபோனு வந்து தண்ணில வீழ்ந்துச்சி அவ்ளோதா அது கோயிந்தா அதுக்கப்றோ ஒரே ஒருத்தனுக் கைல கொஞ்சோ அடி அவ்ளோதா மத்த எல்லாருக்கு எதுமே இல்ல காரு வந்து அப்டியே அப்பலோ மாரி நொறுங்கிருச்சி ஆனா
செரிப்பா ம்
ரொம்ப தொல்லைங்க அப்போலேந்து தாங்க லைஃபே ஒரு வேற வழியா போயிடுச்சி அதுக்க முன்னேல்லா என்ஜாய்தா ரொம்ப என்ஜாய்தா
ம்
என்னங்க அந்த பாம் பாம்னு அந்த சவுண்ட் வருமே பசங்க கிட்ட அது இருக்கா ஒங்ககிட்ட டெடிபேர்
இல்ல கால் வைப்போல்ல க அந்த காதுல வச்
செரி செரி செரி ஆ
என்து தா போரிங்கா இருக்குன் மேலலேருந்து எடுத்தே அது போரிங் விளாடிட்ருந் அழகா இருக்குல சவுண்டு கீச் கீச் கீச்
இப்பதா மேம் மெசேஜ் பண்ணிருக்கா
ஓவ்
அது ஒரு தொல்லையா போயினுருக்கு அது ஒரு கேஸ் குடுத்துருச்சி
யாரு
கேர்ள் ஃப்ரெண்ட்
ஓகே ஓகே ஓகே
அவுங்க அம்மா ஒருத்தவங்க வந்து கால் பேஸ்னாங்க கால்ல இந்த மாரி எதுக்கு தம்பி இதெல்லா அது அதா எனக்கு தெரியாது மோனி வருட்டு நம்ம பேஸ் பவோ கான்ஃபிரன்ஸ் பண்றே அப்டின்னு சொல்லிருக்கே
ஓகே ஓகே நல்லபடியா பண்ணுங்க ஹய்யோ முடிலைங்க
வெளியே போணுங்க பைக்கே இல்ல பைக் எத்துன்னு போயிட்டு இருக்கா எங்க அண்ணே வீட்ல உக்காந்து பேசினு இருக்கே வெளிய போனாதா அதெல்லா கத்தி கத்தி பேசணு பேட் வேர்ட்ஸ்ல்லா யூஸ் பண்ணுமா இங்க பேச முடியாது
ஓஹ் நீ எங்க வீ நேத்து ஷூ வாங்கிட்டு வந்தே அடி விள போகுன்னு நினைக்கிறே எனக்கு அவளுக்கு கால்ல லைட்டா அலர்ஜியான மாரி இருக்கு எங்க வீட்டுல சொன்னாங்க செருப்பிடு என்ட வந்து செருப்புலன்னு சொல்லி சண்ட
எனக்கு இப்பல்லா அலர்ஜி ஆகாது சின்ன டைம்ல வந்து நிறைய நா சொல்றே அந்த பாடி வாஷ்லா யூஸ் பண்ணுவே அலர்சில்லா வரவே வராது
ஓ என்னனு சொல்லுங்க கேப்போ
அந்த பாடி வாஷ் பேர் கூட கேலரியில இருக்கு நா அப்புறோ வாட்ஸ்அப் பண்றே
ஓகே நா வந்து என்னாச்சு ஆல்ரெடி ரெண்டு செரு இருக்குது ரெண்டு ஹீல்ஸ் லைக் கிராண்டான போட் டிரெஸுக்கு போற மாரி செருப்பு இருக்கு தென் ஒரு ஷூ இருக்குது இருந்தாலு நேத்தே செருப்பில்லன்னு சண்ட போட்டுக்கிட்டு போய் இல்ல அதுக்கப்புறோ ஒரு நார்மல் செருப்பொன்னு இருக்குது கொஞ்சோ அதெல்லா வச்சுக்கிட்டு நேத்தே செருப்பில்லன்னு சொல்லி சண்ட போட்டுக்கிட்டு போய் செருப்பு வாங்கிட்டு வந்தே செருப்பு வாங்கள போய் ஷூ வாங்கிட்டு வந்துகிட்டே அடி வாங்க போறேன்னு தோணுது எங்க அம்மா கிட்ட நானு எனக்கு ஷூல்லா அலர்ஜி ரொம்ப நேரோ போட்டு அலர்ஜி ஆயிடு அம்மா அடிக்க போறாங்க ஆ கால்லா கொஞ்சோ அலர்ஜியாயிருக்கு அப்புறோ சொல்லுங்க
என்ன சண்டே இன்னைக்கு எங்கயு போகலையா நீங்க நீங்க கேட்க வேண்டியது இதெல்லா என்ட
ஆமாங்க இன்னைக்கு எங்க அம்மா கூட்டி போறாங்களான்னு தெர்ல போத்தீஸ் போன்னு சொன்னாங்க அ தெர்ல எனக்கு வேற திடிர்னு ஜலதோசொ புடிக்குது மூக்குல்லா எரியுது
அந்த சைடுல நல்லா இருங்கிருங்க ஒரு நிமிஷோ
புரியல என்னா
க்யா கா
ஹலோ
ஆத்துபோமா ஹலோ